சாப்ட்டி
சாப்ட்ட சாப்ட்ட இப்பதா சாப்ட்ட சாம்பார் சாதோ உர்ழக்கெழங்கு எல்லா சாப் இன்னிக்கி சாமி கும்ட்டோ வீட்ல வெள்ளிக்கெழமல்ல
அப்டியா என்ன ஒரு மாதி கோல்டு வந்தா மாரி பேசுற
இப்பதா ஃபீவரு காலைல இந்து ஃபீவர் எனக்கு இப்பதா லைட்டா தொண்ட கட்டிகிச்சி இப்பதா இரும்பீட்டு இருந்தனா ஒரு மாரி ஆயிச்சு அதனால் தா இப்டி இருக்கு
சரி அப்பறோ ஹாஸ்பிட்டல்லா கூட்டிட்டு போனியா மாமியார் எப்டி இருக்காங்க ஏதோ ஒடம் செர்லன் சொல்லி ட்டிந்த ஊசி போடணு அப்டி இப்டி நெறையா சொல்லிட்டிருந்த என்னா ஆச்சிம்
ஆ ஒன்னு இல்ல தனியா வந்துட்டோ ஒரு வாரோ ஆவுது தனியா வந்து பக்கத்துலதா வந்துருக்கோ போய் பாத்துக்கலா பண்லான்ட்டு ஹவள் ஒடம் முட்ல போல எப்பம்யு ஒரு மாதிரி இருக்காங்க சரி இப்பதா போய் பாத்துட்டு ஹாஸ்பிடல்லா கூட்டு போயிட்டு வந்த
அப்டியா அதா அன்னிகே பாத்த நானு நேர்ல ஒரு மாதிரி இருந்தாங்க ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒ மாரி மைண்ட் செரியில்லாத மாதிரி அதுதா என்னன்னு கேக்லா அப்டின்னு போட்ட
அது வயசானா ஒரு மாரி கொழந்த மாரி ஆயிருவாங்க போல அது மாரி ஆய்றா நல்ல நல்லவங்க தவுங்க நல்லா போய் கத்துவாங்க சண்ட எல்லா போடுவ நானு எனக்கு அவுங்களுக்கு ஆவாது என்னனா அது அந்த நேரத்துல மறந்துட்டு அது எப்டி கவனிக்கணுமோ அப்டிதா கவனிக்கிறாங்க என்னல்லா
செரி செ உ ஒடம்பு பாத்துக்கோ என்ன கோல்டு ரொம்ப இருக்கா
அஞ்சா ரொம்பல்லா இல்ல இப்பதா செரியாயிருக்கு ஓரளவுக் பரவால்ல பரவால்ல இப்பதா ஒரு மாரி இரும்பிட்டு இருந்தே இவ்ளோ நேரோ அதுனால தா ஒரு மாரி ஆயிச்சு
செரி செரி அப்புறோ எதோ கைல அடிபட்டுச்சு எதோ சொல்லிட்டு இருந்த மாமியாருக்கு
அது அவுங்க எதோ கா கேட்ல கைய உட்டாங்க போல பட்டுனு சாத்திட்டுகிது கதுவு அது ஃபுல்லா கையெல்லா வீங்கிட்டுக்கிது நா சொன்னே வாங்கமா ஹாஸ்பிட்டல் போலா போலாமான்னு கூப்ட்டே வரவே இல்ல அப்புறோ பாத்தா கை ஃபுல்லா வீங்கி ஒரே ரத்தம் போல செரி அப் றமா நா கூட்டு போனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாத்துட்டு எல்லா பண்ணிட்டு வந்தே திருபி பரவால இப்ப எதோ பரவால ஆயில்மெண்ட் குத்துருக்காங்க சுடுதண்ல உப்பு போட்டு கை விடுவாங்க தெரியுல்ல
ஆமா சுடு தண்ணில கைவிட்டா அது ஏதோ வீக்கலா கம்மியாயிடு எதோ புண்ணு வராது அப்பில்லா சொல்லுவாங்க
அதுதா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி எல்லா வெக்க சொல்லியிருக்காங்க பரவால்ல இப்ப ஓரளவுக் செரியாயிடு தா நெனைக்கிற ரெண்டு வாரத்துல செரியாயிடு எந்த வேலையு செய் கூடாது சொல்லிருக்காங்க
செரி செரி பாத்துக்கோ பத்திரமா ஏனா ஊசி வேற போட்ருக்காங்ளா அதுக்கப்பற திரும்ப எதாவது வேல செஞ்சி சீவு மாரி வரு அதனால பதரமா பாத்துக்கோ என்ன பண்றது
ஆமா ஆமா செரி அப்றோ உ கோ உன் பைய எப்டிருக்கா நல்லாருக்கானா
ஏ பைய பரவால்ல அதா கால் ஒடஞ்சிருந்தது சொன்னேல கொஞ்சோ பரவால்ல டெய்லி மசாஜ் எண்ணல்லா ஊத்தி பண்ணிட்டுருக்க சைக்கிள்ல இனிமே வெளையாடக் கூடாது போ கூடாதுன்னு சொல்லி வெச்சிருக்க
சைக்கிள எத்து மேல போடு அப்பதானே அவன் படிப்பா நீ பாட்டு சைக்கிள் குத்து சைக்கிள் ஓட்டுன்னு சொன்னா அவன் எப்டி படிப்பா படிக்காம அங்கங்க பேய் விழுந்துதா வருவா
அதுதா நா கத்தனு நா ரொம்ப சாதுவா இருக்கதுனால இப்டி பண்றா ரொம்ப பொறும்யாருக் கதுனால தான இப்ப கால் செரியாயிடும் உனும் ஒரு மாசத்துல சைக்கிள் எடுத்த அவ்ளோதா அப்டின்னு சொல்லி வச்சிருக்க அவங்கிட்ட
சேர் சேர் ஓக்கே அப்புறோ அந்த இது மொட்ட மாடிக்கு எதோ ஸ்டெப்ஸ்லா கட்ணு அவுஸ் ஓனர் எதோ படிக்கட்லா கட்ணு பாதிக்கா கட்டலன்னு சொல்லிட்டு இருந்தயே கட்டிட்டாங்ளா
அதுவா அது பெரிய கத கட்டனுன் சொல்லிட்டு இடிச்சுட்டாங்க நானு செரி துணி காய வைக்க போறதே கெடையாது மேலல்லா சரி கட் டுவாங்க கட்டுவாங்க பாத்தா இன்னு கட்டல ஒரு மாசோ ஆயிச்சு அத இடிச்சு வச்சுட்டு வேணுனே ஏதோ இடிச்சு வச்சா மாரி இருக்கு நாங்க மேல வரக்கூடாது அப்டின்றதுக்காகவே என்ன பண்றதுன்னே தெர்ல எனக்கு
சேர் சேரி ஓக்கே அப்புறோ வேறென்ன வேற எதுவும் இ ல்லையா இன்னைக்கு என்ன என்ன செஞ்ச சாப்பாடுலா
சாப்பாடு இன்னைக்கு என்ன செஞ்ச ரசோ வச்சே இன்னைக்கு கூட்டு பண்ண கொஞ்சோண்டு பொரியல் பண்ண சரி காயே செய்மாட்றோ அப்டின்னு கொஞ்சோ பொரியல் பண்ணிட்டு பாயாசோ கேட்டா பையன் வீட்லதா இரு கா பாயாசோ கேட்ன் செரி அதா பாயாசோ பண்ணி குடுத்தே நல்லா
எங்க ஊர்ல கிட்ட ஒரு பீச் இருக்கு நல்லா இருக்கு பாக்றதுக்கல்லா வரியா அங்க ஒரு வாட் டி
அப்டியா புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்ளா பீச் மாதிரி
பீச் மாரியேதா இருக்கு ஆனா ஏதோ புதுசா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க போல ஆனா தண்ணில்லா இல்ல உள்ள எதோ ஒரு மாரி கட்டிருக்காங்க தொட்டி மாரி கட் டி தண்ணி உட்ருக்காங்க நல்லாதா இருக்கு ஏதாது பயங்கரமாகிது டிக்கெட்லா ரேட்டாலா பயங்கரமாகிது
பீச்சு சொல்ற தண்ணி இல்லாம எப்டிருக் கோ வேற எதாது ரைடு அந்த மாரி இருந்ததுன்னா கொஞ்சோ ஜாலியா இருக்கு வரதுக்கு
ரைடெல்லா நறையவே இருக்கு குயின்ஸ்லாண்டு இதெல்லா இருக்குல்ல நம்ப அ அந்த மாரி எட்த் இதுல இருக்கிற மாரியேதா இருக்கு நல்லா இருக்கு ஆனா எல்லாமே
அப்டியா சேரி சேரி அதா நா பாக்குறே இந்தமாரி பய்ய வேற கால் வேற சே சரியில்லையா அதா எங்கேயுமே நகர மாட்றே ஃபுல்லா பாத்துக்குற இப்ப எல்லா முடிஞ்சவுட்னேதா அவன எங்கயாச்சு வெளில கூட்டு போலா அப்டின்னு பிளான்ல இரு க கண்டிப்பா கூட்டிட்டு வரே அப்போ பத்தரமா பாத்துக்கணு வேற
நல்ல ஒரு எல இருக்கு அத அரச்சி உளுதம்பருப்பு வச்சு அரைச்சி அவ கால்ல வந்து நைட்டு வச்சிரு வச்சுட்டு கால்ல அத அப்டியே மசாஜ் மாரி பண்ணனா ஆனா வலிக்கு பயங்கமா ஜிவு ஜிவு ஜிவுன்னு குத்து ஆனா அதுக்கப்புற நல்லா இருக்கு காலு கரெக்ட்டா இருக்கு அவனுக்கு இது மாரி பண்ணி வேணா பாரு
செரி செரி அத நெறைய சொல்றாங்க அவங்க பாட்டி கூட நெறைய சொன்னாங்க புளி தண்ணி வைய்யி சுண்ணாம்பு இருக்குல்ல அது சக்கரையில இது பண்ணி வைய்யி அப்டி இப்டின் நெறைய சொல்லிட்டே இருக்காங்க அதா பண்ணி பாத்துட்டே இருக்க ஒன்னு ஒன்னு
நைட்லல்லா தூங்குறானா
நைட்டுக்கு மாத்ர குட்த்துருக்காங்க தூங்க மாட்ரா வலிக்குதுன்னு சொல்றனால ஆஸ் ஹாஸ்பிடல் கூட்டு போனே டாக்டர் வந்து மாத்ர குடுத்தாரு அது போட்டா நைட்டு தூங்குறா
அதா அது அவனுக்கு வலிக்கும் போல வலிச்சா அந்த எட அப்டியே ஒரு மாரி பண்ணா மாத்ர போட்டா தூங்கிர்லா திருப்பி வலி ஸ்டார்ட் ஆகு அந்த பகல்லலா எந்துக்க மாட்றான்ல மூணு மணி நாலு மணிக்குலா
அந்த மாரிலா எழுந்துக்க மாட்றா கரெக்டா காலைல பத்து மணிக்கு எழுந்துக்குறா எழுந்தோனே பசிக்குதுன்னு சொல்வா செரி நா தண்ணி பிரஷுலா எடுத்துட்டு போவே அதுலயே துப்பிடுவா அப்புறோ சாப் ட்டு வாயிலா தொட்ச்சு வுட்டு வந்துருவ
செரி செரி இன்ன சாப்பாடுல்லா எல்லாமே சாப்லாமாமா
சாப்பாடு எல்லா சாப்ட சொன்னாங்க கொஞ்சோ சீதளமான பொருள் மட்டு சாப்ட வேணானு சொன்னாங்க ஏன்னா சளிலா புடிச்சா கொஞ்சோ கால் வலிக்கு நரம்பு இழுக்கு அதனால வந்து பாத்து குடுங்க அது மட்டு அப்டின்னு சொன்னாங்க
உருளகெழங்கு குடுக்காத உருளகெழங்கு குத்தா கால்லா வலிக்கு நைட் எல்லா இழுக்கு ஒரு மாரி புடிச்சிக்கு அதெல்லா குடுக்காத
அதா இனிமே அவனுக்கு வந்து குடுக்கவே ஒரு ஆறு வருஷத்துக்கே குடுக்க கூடாதா உருளகெழங்கு அந்த கெழங்குல்லா சொல்றாங்கள சேப்பன் கெழங்கு கர்ணகெழங்கு இதெல்லா குடுக்காதீங்க அப்டின்னு சொல்லிருக்காங்க
எங்க ஓட்டினுந்தா சைக்கிலு இப்டி உழுந்து வாரி இருக்கா
அதா அந்த லீவ் விட்டாங்கல்ல இப்போ அந்த ஸ்கூல் பரிச்ச முடிஞ் அது மாரி லீவ் விட்டாங்க முப் ப்பது நாலு நல்லா டெய்லி சைக்கிள் எடுதுன்னு கிரிக்கெட் வெளையாட போறது போயிட்டு சாயந்திர தா வந்து அந்த மதிய சாப்பாடே சாப்டுறது இந்த மாரி பண்ணிட்டு ஏதோ பைக் வந்துக்குது இ அங்க போய் விட்டுக்கறா கீழே விழுந்து கால் வந்து உள்ள சைக்கிள்ல மாட் ட்டி மடங்கிட்டு இருக்குது
ஓ அதா பெரிய இது அந்த ஒரு வீராப்பு நம்ப ஓட்லா சைக்கிளு அப்படின்ற மாரி ஓட்டியிருப்பா சொன்னாலோ கேட்க மாட்றால பசங்க கூட சேந்து கெட்டு போயிட்டான்னு நெனைக்கிறே
அதா அன்னிக்கி சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க போல அதா ஓடின்னு போயிருக்கா தாண்டி போயிர்லா பைக்க அப்டின்னு பாத்துருக்கா அதுக்குள்ள அவர் வந்து அவரு இச்சுட்டு இரு காரு இவனு இட்சி கால் வீல்ல மாட்னனால கால் அப்டியே பெண்ட் ஆயி ஃபிராக்சர் மாரி ஆயிட்ச்சி
அய்யயோ எந்த ஹாஸ்பிடல் பக்கத்துலேயே டக்கு டக்குன்னு கூட்னு போயிட்டியா
ஆமா நா பக்கத்துலயே கூட்டிட்டு போயிட்டே ஆல்ரெடி ஒரு டாக்டர் தெரியு ஃபேமிலி டாக் டரு அங்க கூட்டிட்டு போயிட்டு சொன்ன அவர் டக்குன்னு பாத்துட்டு இந்த மாரி கட்டு போட்டாரு பத்திரமா பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு மாசோ வீட்ல தா இருக்கணு சைக்கிள்லு எதுமே ஓட்ட கூடாது நல்லா நடக்க வந்து வைங்க அப்டின்னு சொல்லிருக்காரு
நீ ஒரு கிளாஸ் பால் குடு அதுவே ரொம்ப ஸ்ட்ரென்த்து நைட் ஆனா ஒரு கிளாஸ் பால்லு முந்திரி, திராட்ச நட்ஸ் எல்லா நறைய குடு இதெல்லா கால்வெலி கொஞ்சோ கொறையு கொஞ்சோ ஸ்ட்ரன்த் ஆவான்ல நடப்பா நல்ல அவ ஆல்ரெடி நல்லா நடக்கமாட்டான்ல
ஆமா அவனுக்கு சின்ன வயசுலயே நடக்க வராது கால் பிரச்சன அதனால தா இப்போ டக்குன்னு அந்த மாரி ஆயிட்டு இருக்கு லைட்டா பென் பண்ணதே ஃப்ராக்சர் ஆயிட்ச்சி
ஐய்யயோ அதா பாவம் அவ வலி தாங்க மாட்றா அந்த பைய அன்னிக்கே பாத்துட்டே சின்னதா சும்மாதா கிள்ன நேர்ல ஓன்னு ஒப்பாரி வச்சு ஊரே கூப்ட்டா ஒரே கத்து
ஆமா அவன எதுமே நம்ம சொல்ல கூடாது எதுமே நா அதுதா அடிக்கவே மாட்ட ரொம்ப கத் த்துவான்னு சொல்ட்டு அடிக்காமே வளத்தன்ல அதுதா இப்டிலா பண்ணிட்டு இருக்கா
அதா இப்ப விட்று ஒரு ஏஜ் ஆனக்கப்பறோ வளந்துருவான்ல வளந்தக்கப்பறோ வெய் ரெண்டு சாத் து சாத்துனா தா அடங்குவா
அதா அதா சொல்லிட்ருக்கே சைக்கிள எடுத்து பாரு கைய ஒட்சிருவே அப்டிலா பேசிட்டுருக் க என்ன பண்ண போறான்னு தெரில கால் சரியானோனே அத நன்ச்சாவே பயமா இருக்கு எனக்கு
அவங்க அப்பா எது சொல்லயா
அவங்க அப்பா எதுமே சொல்ல அதா கால்ல போறாரு அவரு எதுமே கா என்ன சொல்றது நா இவ்ளோலா செஞ்சி இவ்ளோல்லா பாத்துட்டுருக்கே எதுமே கண்டுக்க மாட்றாரு அவரு
அதா அதா அவர் பாத்தாதானே அவரு பாத்துக்க மாட்டாரு உங்க பையன இது மட்டு இப்ப ஸ்கூல் ஃபீஸ் மட்டு கட்டுவாரு போல கரெக்டா வேற ஏது செய்ய மாட்டார்போல
அதா சொல்றாரு காசு மட்டு குடுப்பே அவ்ளோதா பண்ண முடியு மத்ததெல்லா வந்து ப க்கத்துல நின்னுலா பண்ண முடியாது காசு குடுக்கறனா அதோட அமைதியா இருங்க அப்டின்றாரு
அதா இந்த மாரிதா எல்லாமே உலகத்துல எல்லா இப்டிதா பண்ணுவாங்க அப்ப றோ அந்த இது கால் கட்ட எப்ப ரிமூவ் பண்ண வர சொல்லிருக்காங்க
அதா ரெண்டு மாசோ கழிச்சு போணு அந்த ட்ரெஸ்ஸிங் மாரி பண்ணுவாங்களே கிளீனிங் அது மட் டு ஒரு மாசம் கழிச்சு பண்ணுவாங்க
சேரி சேரி நீ பாரு வேல இருக்கா என்ன வீட்ல
ஆமா நறைய வேல இருக்கு இவனுக்கு செஞ்சனா இப்ப ஏ ஏ எனக்கு நா குளிக்கணு அந்த வேல எல்லா இரு க்கு சேரி நா போய் பாக்குறே பாத்துட்டு சொல்றே பாய் பாய்